சொல்றா என்னடா பண்ற
சொல்றா சும்மா தான்டா நீ என்ன பண்ற
சும்மா தா இருக்கறா
டேய் கேட்குதடா
ம் ம் கேக்குது கேக்குது கேக்குதாடா கேக்குதா ஹலோ
கேக்குதடா
ஆ கேக்குது
இப்பதா என்ன என்னடா பண்றது இப்ப
ஆ
இப்பத்தானா கேக்குதுனா நீ பேசுறது
ஓகே ஓகே இது பட்ஸ் போட்ருந்தா அது சுத்தமா கேக்கல
ம்
ஒன் மினிட்
நெட்வொர்க்கிங் பாத்தியா அதுக்கடுத்து ஏதாவது
நா பாத்துட்டுதா இருக்குறே அதே
என்ன பாத்த அந்த டி சி பி அந்த இது பாத்தியா டி சி ப் ஐ பி எஃப் பு எப்டி வோர்க் ஆது அப்டின்னு
ஓகே அந்த டி சி பி ஐ பி இப்ப அந்த ஐ பி கிரியேஷன்ருக்குல்ல ஐ பி கான்பிக் பண்றாங்கல்ல அது வந்து எப் எப்டி அந்த இது அதாது அதுல வந்து எது ஐபி எது ஹோஸ்ட்டு
இப்போ ஒன் செவன்டி டூ ஒன் சிக்ஸ் எயிட் டாட் இருக்கு அப்புன்னா ஒ ஹோஸ்ட்டு அப்டிங்குறது தா வந்து கம்ப்யூட்டர் ஐ பி ஓஸ்டா ஓஸ்ட் அப்டிங்கிறதா வந்து கம்ப்யூட்டர் நேம்மா வச்சுக்க
ஓகே ஓகே
இப்போ நெட்வர்க் பார்ட் அப்டின்னா ஒன் சவன்டி டூ இருக்கு ஒன் சிக்ஸ்டி ஒன் சிக்ஸ்டி எய்ட் இருக்கு டென் டாட் டென் அப்டின்னா
அ
டென்னு தா அந்த டென்டா டென்டுக் பொத்யா அந்த டென் தா வந்து நெட்வொர்க் ஓட்ஸ்ட் பார்ட்டு ஆ ஒன் செவன் டு ட்டுவன் சிக்ஸ் டென்கிறதார்ந்தா நெட்வொர்க் பார்ட்டு
ஓ ஓகே ஓகே ஓகே இப்போ அத வந்து
சமண்ட்டச்சினா பிரிப்போ
ம் அதுல இப்போ ஆ அந்த அதுல இந்த கிளாஸ் ஏ கிளாஸ் பி இந்த மாரில ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல அதாவது வந்து இப்போ டெ டென் டாட் ஸிரோ ஸிரோ டாட் ஒன்னு அடுத்து வந்து இன்னொரு செக்க்ஷனு ஒன் செவன்டி டூ டாட்ஸு சிக்ஸ்டீன் டாட் அந்த மாரி வ ருமுல்ல
உம் ஆமா
இப்போ அந்த ஸ்டாட்டிக்கை இப்ப வந்து ஒரு சிஸ்டத்துக்கு வந்து நம்ம வந்து ஒரு ஐபி அட்ரஸ் கொடுத்துட்டோம்னா அதே சிஸ்டத்துக்கு வந்து அதாவது வேற ஒரு சிஸ்டத்துக்கு அதே ஐபி கொடுக்க முடியாதுல சிங்க இது பிங்க் ஆகதுல
ஒரு ஐபி நீ அசைன் பண்டபற அடுத்த சிஸ்டம் நீ எப்டி அத அத எப்டி கொடுக்க முடியு
இல்லால அதா கேக்கற அதே சீரிஸ்ல அத அத சீீரிஸ்ல கொடுக்கலா அந்த ஹோஸ்ட் அந்த அந்த இது மட்டு ட்டு மாறிப்போ அதுல டென்டாட் ஒன் இருந்துச்சுன்னா இதுல வந்து டென்டாட் டூ அந்த மாரியு வரணு
ஆமா டென்டாட் ஒன்னு எப்பமே வராது டென்டாட் ஓன்னுங்றது பாத்தீன்னா வந்து ரவுட்டர் ல இருக்கு இல்லன்னா சுவிட்ச்ல இருக்கு
அதா அதா
சோ டென் டாட் டூ கொடுத்தோம்னா டென்டாட் டூ டென்டாட்திரீ அதுக்கப்புறோ அந்த அப்படிதா வந்து அ அந்த அந்த லைன்ல வரு அப்பதா பிங்கம் வந்து
ஆஹ் சேரி சேரி சேரி உம் இதே நம்ம இந்த லோக்கல் ஏரியா நெட்வொர்க்கு நம்ம அந்த ஒய்ட் ஏரியா நெட்வர்க்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கு அதுக்கு மட்டு எனக்கு சிம்பிளா சொல்லு
லோக்கல் ஏரியா இருக்க பொண்ணு லோக்கல் ஏரியா இல்ல இப்ப லேனு வெ வேனு இருக் கில்ல சோ லேன் ன்ன என்ன அப்டினா நம்ம எண்டு டேர்ம் டாக்குமெண்ட்தா அதோட கணக்ட் ஆகு பிங்காகு ஃபார் எக்ஸாம்பில்க்கு இப்ப நீ யூஸ் பண்றன் இப்ப இந்த ஸ்டம்ருக் கு நீ இப்போ ரெண்டு பிரான்ச் வெச்சுக்கிற உன்னோட கம்பெனி வந்து ஒரு பிரான்ச் சு வந்து சென்னையில இருக்குன்ற பிரான்ச் வந்து கோயம்புத்தூர்ல இருக்கு சரியா நீ எது நா அப்டின்னா இப்போ நீ இப்போ இப் இப்ப கனக்டா ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு அப்டினா ப்ராஜெக்ட் வந்து இன்தாமத்தா இருக்கு லைக் உங்க சர்வர்குள்ள மட்டுந்தான் ரன் ஆயிட்டு இருக்கு அப்டினா பிரச்சன இல்ல அதுக்கு லேன் ஐ பி இருந்தாலே போது ஆஹ் லோக்கல்லயே வந்து ரண்ணாயிட்டு இருக்கு இல்ல இப்ப அந்த இப்ப இந்த சர்வர்ல இருக்குது எனக்கு வந்து சென்னைல இருக்கிற பிரான்சோட சர்வர்ல இருந்து நா வந்து பைல் மூவ் பண்ணனு அப்டினா அப்பா உனக்கு
அதது வேன் ஐ பி அதாதா வேன் ஐ பி தேவ அதாவது வந்து டிஸ்டண் கம்யூனிகேஷன்
சோ நீ அந்த வேன் ஐ பி யூஸ் பண்ணிதா வந்து நீ வந்து எடுக்க முடியு
ஓகே ஓகே இதுல வந்து இப்போ உம் இந்த நம்ம ரவுட்ரு இதெல்லா வந்து வீட்ல நம்ம கனெக்ட் பண்ணி ஒய்ஃபை எடுக்கிறோம்ல பாக்ஸு அதெல்லா அவிங்க எப்படி கனெக்ட் பண்ணி குடுப்பாங்க அந்த இது
சோ அது இப்ப வந்து ஒரு சிங்கிள் லேண்ட் கேபிள் சிங்கிள் ஃபைபர் கேபிள்ல இருந்துதா வரு அது பேர் வந்து ஓ எல் கே சொல்லுவாங்க அந்த ஓ எல் கே லைன்ல இந்துதா வந்து சிங்கிள் சிங்கிள் லேன்ல இருந்தான் வந்து சிங்கிள் பபைபர் கேபிள் இருந்து வந்து எல்லாமே வரும்
ஓகே ஓகே அது ஸ்லைசிங் பண்ணி எல்லாம் போட்டு கொடுத்து எல்லாமலாம் பண்ணி கொடுத்துருக்கேன்
ஆமா இப்ப எப்டு டடிபனு சொல்லுவாங்க எஃப் டிபி அப்படின்னா ஹோம் கலெக்ஷன் ஹோம் கனெக்ஷன் வந்து சொல்லுவாங்க பர்டு பாண்ட் கானேக்சன் வருது பாத்தியா அதெல்லா வருது பாத்தியா ஜிட்டிபி சொ சொ டோடல் கானேக்சனே வேற பார்ட் பண்டுக்கும் ஆஹ் ஐஸ்பி என்ன ப்ளீஷனுக்கும் டிஃபரெண்ட் தெரியல
ஆஹ்
தெரியுமா லீஸ்ட்டெனுக்கு லிஸ்ட்டெனுக்கு அனுப்ப இருக்கு அப்படின்ட்டு ஏ லீஸ்டைன் வந்து பதின்சு எம் பி பி ஏ வந்து கிட்டத்தட்ட நாற்பது ரூபா வரு மூணு மாஸ்த்துக்கு
பதினஞ்சு எம்பி நாற்பது
வெறும் பதினஞ்சு ஜி பி நாற்பது ரூபா வரு இப்ப இருபது ம் பி முப்பது ம் பி வந்து நாற்பது ரூபா முப்பது அம்பதுருவ சொல்லுவானுங்க த்ரீ மந்த்ஸ் சிக்ஸ் மந்த்ஸ்கலாம் ஒன் லக்ல வரும் ஹண்ட்ரட் எம் பி பிஸ் ல வந்து ஒன் லக் வரும் பரியரி இருக்கு ஆனா பராட்பேண்ட் கனெக்ஷன் வந்து ஒரு ஜி பியே வந்து வெறும் நாலாயர் ரூபா ஆறாயிர ரூபா மாசத்துக்கு பதினஞ்சாயிரம் ரூபா அந்த மூணு மாசத்து பதினஞ்சாயிரம் ரூபா அ அப்படி தான் வரும் அது ஏன் தெரியுமா
ஆஹ
ஸ்பீட்டி டிப்ன்இருக்கு எவனாவது தெரியும் அது ஏன் டிப்ன்டாகு தெரியுமா வேண்ட நீ இப்ப ஒன் ஜி பி ஸ்பீடு எடுத்துக்கிற சரியா ஒன் ஜி ஸ்பீடு நீ எடுத் இருக்கிற அப்படின்னா ஆஹ் பாட் பேண்ட த்திருக்க ஓன் ஜி பி ஸ்பீடு ஆனா உ பக்கத்து விட் இருக்கறன் வந்து ஒரு பத்து பேர் எடுத்துக்கிறான் ஆஹ் எடுத்துக்கறான் சோ அது வந்து ஐ எல் எல இருக்குது இது வந்து பாட்பேண்ட்ல இருக்கு
ஓகே அத அவுங்க தேவைக்கி அதா அதா அவுங்க அவுங்க தேவைக்கு வந்து அந்த அதுக்கேற்ற மாதிரி வந்து வாங்கி யூஸ் பண்ணிக்கிறாங்க
டய்ப்ப டாபிக் என்ன அப்படினா பாட்பேண்ட் கனெஷன் ஒன் ஜிபி கிளியரா எடுக்குறோ ஆனா பக்கத்து வீட்டுக்காரன் வந்து பத்து எம் பி வெச்சுதா எடுத்துக்குறான் லீஸ்ட் லைன்ல ஆனா நீ டவுன்லோட் பண்றத விட அவன் டவுன்லோட்ஸ்க்கு வந்து அதிகமா அதிகமா இருக்குது அது எப்டி
டேய்
நீ இப்ப ப்ராட்பேண்ட் ஒன் ஜி எஸ் பீ பின் நீ வாங்கிக்கிறப்பா வாங்கிட்ட மூணு பின் வாங்கிட்ட ஒண் ஜி பி எஸ் ஸ்பீடு ஒரு ஜி பி ஏஸ் ஸ்பீடு எங்க இருக்கு வெறு பத்து எம் பி ஸ்பீடு எங்க இருக்குது ஆனா ஏன் அவ்ளோ ஸ்பீடா இருக்கு பத் தம்பி ஸ்பீட மட்டு
ம்
சோ இப்ப ப்ராட்பேண்ட் இன்வென்க்ஷன் எப்டி வருது அப்டின்னா ஓ எல் டி ல இருந்து வரத கனெக்க்ஷன் வந்து விர்ச்சுவல் விர்ச்சு மூலிமாதா வ ரு வி லேன் தெரியுமா வி லேன்னா என்னன்னு தெரியுமா
வி லேன் கேள்வி பட்டுருக்குறே என்ன
சொல்ற பிராட் பேண்ட் கனெக்சன் எல்லாமே வந்து வி லேன் மூலிமாதா வரு ஆனா நீ இந்த செரி வந் த அலிஷன் இருக்கு பாத்தியா லீஷன் வந்து எப்டி வரு பாத் தினா டேரெக்ட்டா வந்து ஐ எஸ் பிலிருந்துதே வந்து குடுத்துருவாங்க அதாவது டே சிங்கிள் லேன் கேபிள் சிங்கிள் ஃபைபர் மூலிமா போயிரு ஆனா ப்ராட்பேண்ட்ல வரது ‌வந்து சிங்கில் ஃபைபர் மூலியமா அதுவும் வரும் ஆனா விர்ச்சுவல்ல கொடு த்து உச்சோல் வீலாசுச்சல இருந்து தா நமக்கு வரும் கான்பிஷ் ஆய் சோ வீஎன் ஃபோ்டல வந்து எப்ஃஎக்ஸ் பாக்ஸ் வரு எப்ஃஎக்ஸ் பாக்ஸ் வந்து ஃபுல்லா சிசிங் பண்ணி நமக்கு குடுப்பா
ஓகே ஓகே இப்போ அந்த வீலன்ஸ் இப்போ அந்த ஃபைபர்லாம் வீலன்ஸ் ஸ்விட்சலேருந்து இந்த இதெல்லாம் குடுக்குமாோ அந்த எஸ்எஃப் ப்பிலா ஆட் பண்றாங்கள அது எதுக்கு
எஸ்-எப்-பி ஹாக் பண்றாங்களா
எஸ்-எப்-பி ஆட் பண்ணி நம்ம அந்த ஈஸ்வரா எஸ்-எப்-பி நா என்னது பஸ்ட்டு
எஸ்-எஃப் அப்டினா என்ன அப்படின்னா ரெண்டு அன்ம இருக்க அப்டினா அத கரெக்ட் பண்றதா நாம யூஸ் பண்றது அது சரி ரெண்டு மேனவல் சுட்ச் இருக்கு அப்படின்ன அத கட் பண்ணிட்டு யூஸ் பண்றது எஸ்-எப் - ங்கிறது எஸ்- எப் -மாடல் சுவிட்சு சொல்லுவாங்க
ஓகே ஓகே இல்ல ச சின்ன சின்ன நம்ம கார்டு டைப் மாதிரிதான் சின்னதா இருக்கு
அதுதான் ரெண்டு எஸ் -எப் - -பி ந நிறைய மாடல் இருக்கு சோ நீ ரெண்டு இப்போ ரெண்டு லேப் இருக்குஇன்றத விஷயம் அப்டினா தான் அப்படிங்கிறப்ப அது ரெண்டு - மே வந்து இண்ட் இடன்கண்ட் பண்ண அப்படிங்கற பண்ணுவா அது எப்டினா நாம அந்த இது யூஸ் பண்ணுவோம்
ஓ அத வச்சு யூஸ் பண்ணிக்கிறது அதை வச்சு நம்ம வந்து ரெண்டு இது வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கிறது
ரெண்டு போட்டி நம்ம ரெண்டு வ கம்ப்யர் பண்ணிக்கலாம்
ஓகே ஓகேக இப்ப இதுல இப்ப இந்த மேனேஜபள் அன்மனேஜ - ல் எப்படி வந்து நம்ம டிஃபரன்ஸ் பார்க்கலாம் கண்டுபிடிக்கிறது
சிம்பிளா எஸ்-எப்-பி இருந்தா மேனஜிபிள்லு
ஹ எ பிள்ளன்னா அன்மனேஜ்பிள் ஓ இதே இந்த என்கிரிப்ஷன்னா என்ன எனக்கு ஒரு டவுட்
இன்கிரிப்ஷன் பண்ண என்ன பண்ணா இப்ப நீயு நானு பேசிட்டு இருக்கோம் நம்மோ டேட்டா ஃபைல் நம்மட்ட இருக்கு நான் பேசி முடிச்ச அஹ் பேசி முடிச்ச அப்ரோ டேட்டா ஃபைல் நம்மட்ட இருக்கு அப்படி - னா அந்த பைல வந் நம்ம வந்து ஓப்பனா வச்சுட வச்சுருக்க முடியாது சோ இப்ப ந நீனா பார்த்தா ஓகே அடுத்தவங்க வந்து பார்த்தா அப்டினா அது வந்து டேட்டா பேஸ் ஆரபிச்சிரும் சோ டேட்டா பேஸ் பண்ண கூடாது அப்டினா அதுல வந்து ஒரு ஆஷ் கீ பார்மட்ல வந்து ரெண்டு விஷயம் வந்து வைக்கணும் ஒரு நார்மல் பாஸ்வேர்டு இப்ப ஒன் டு தீரீ பாஸ்வர்ட் போறது பதிலா ஆஸ்கி பார்மேட்னா உங்ளுக்கு தெரியும்லே அத மல்டிபிள் ஆஸ்கி இந்த மாதிரி டிபிள் கீஸ் வந்து உள்ள இருக்கும் அதுல சோ இப்பபார் எக்ஸாம்பிள்க்கு வந்து இப்ப எ பேருதான் பாஸ்வேர்டு வந்து ஜீவா தா இருக்கும் சோ இங்க இங்க இங்க ரெண்டு விஷயம் நடக்கும் நம்ம நாமல் பாஸ வோட தா ஆஸ்கீயா மாத்தணும் அந்த ஆஷஸ்கி ஃபார் மட்டு தான் இப்ப நாமல் இப்ப என் பேர் ஜியோஆட் டெட்ஜியோட் க்கு கொத்துருக்க அப்டின்னா அது ஆஷ்கிஃபார்மட் சேஞ் பண்ணி குடுக்கணும் ஷோ அதா டிஸ்கிரிப்ஷனு அத ஆஸ்கீ பார்மட் மாத்தரப்ப என்ன ஆகும் அந்த ஜியோஎட்ஜியோஜியோங்கரது வந்து கொலப்ஸ் ஸாப் ஆகி அதல மல்டிபல் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் உள்ள வந்து கொளாஸ்ட் ஆயி இருக்கும் அது ஆஸ்கிபார்மட்க்கு அட்த் குடுத்தா உள்ள குடுத்தாமட்டான் அதுக் டிஸ்கிரிப்ஷன் கீ கீ கீ ஒன்னு நம்ம வந்து குடுக்கணு ரங்விஷ்யன் கீ குடுத்துட்டோம் அடுத்து வந்து நா வந்து டீ பண்ணோம் அல்லவா டிகிப்ட் பண்றக்கு ஒரு கீ வேணு ஆ தரணு அந்த கீ போட்டா மட் தா அது வந்து டிகிப்ட் ஆயி அந்த ஃபைல் வந்து உங்களுக்கு வந்து உனக்கு வந்து வெளிய வரும்
ஓகே ஓகே ஆனா இதுனால வந்து ஏதா ஹேக் இஸ்ஸு அந்த டேட்
அத ஹேக் பண்ணாம இக்கதான் நம் நம்ம வந் நம்ம தா கிஷ்ன போடுறோ
அதான் அதான் டேட்டா ஸ்கிராட்ச் கார்டு இது மாரிலா பண்ணி போடுவ அதான் கேக்குற
அது எதோ ஆப் தான் நம்ம வந்து மிஷன வந்து பண்றோம்
சேரி ஓகேடா நானு என்னன்னு பாத்துட்டு ஆ வேற எதும் இல்லை ம் ஓகேடா ஓகேடா ம்
ஹலோ
ஆ சொல்றா
சரி பாத்துட்டு கூப்புல்லாம் செரியா பாத்துட்டு என்னன்னு கூப்புடு பாய்டா ம் குட் நைட்